எல்லா ஓகே தா
ம் கேக்குது
ம் அதுக்கப்றோ
அதுக்கப்றோ என்ன என்னாச்சு அதா எல்லாத்துக்கு அந்த ஐ ப்ரோ போட்ட புள்ளய த அந்த புள்ள இப்ப ஆனா காலேஜ் போல அவ வந்து அ அவ வந்து படிக்கல அ இதுக்கு போறா பியூட்டிஷ்யனுக்கு
ஓ ஓகே கரெக்ட் தா அவளுக்கு
அ வந்து பாக்கற நீ நீதா போய் பாக்கணுன்ருந்தா
எனக்கு தெரிஞ்சி அந்தபுள்ள சும்மா பேருக்காச்சு எதோ கம்மி ஃபீஸில இருக்கற காலேஜிலச்சு டிகிரி படிச்சு வக்க சொல்லு
ம் அப்டிதா சொன்ன எங்க அவ கேட்டாதான
அப்டி அவ காலேஜ் போலனாலுமே எப்டி சொல்றது ஒரு செவன்டி ஃபைவ் ஃபர்சன்டேஜ் வரிக்கு அட்னன்ஸ் மெயின்டென் பண்டு அவ இப்பவே பியூட்டிஷன் பழக சொல்லு
ம் சொன்ன அது அவங்க ஆள் இருக்காங்கல்ல
ஆமா
அவுங்க வந்து மே மேரேஜ் பண்ணணு
அய்யயோ
ம் த்ரீ இயர்ஸ்ல வெயிட் அப்பனா உங்களுக்கு அவங்களுக்கு ஏஜ் ஆயிரு டுவெண்டி செவன் அந்த மாரி ஆயிரு
அய்யய்யோ
ம் அதுமில்லாம அவங்க வந்து படிச்சுக்கோ அப்டின்ட்டாங்க காலேஜ் போய்கோ அப்டி சொல்ட்டாங்க
ஆ
ஆனா டூ இயர்ஸ் படி அப்டின்டாங்க
அதுக்கு எதுக்கு படிச்சுட்டு வேஸ்ட்டு
ஆ வேஸ்ட்தா ந அதனால தா வந்துட்டு சேரி பியூட்டிஷனே போற அப்டின்ட்ருக்கா
ஓ அவங்க வீட்லலா ஓகேவா
அவுங்க வீட்லயு அவங்க வீட்ல இதுக்கு அளவுக்கா
ஆமா
இல்ல அவுங்க வீட்ல தா இந்த புள்ள மாட்டிருக்கா அதுக்கப்றோ தெரியு இவ பண்றா அப்டிங்கற தெரியு ஓ
ஓ யாரு அந்த நம்ம நம்ம டென்த்தல படிச்ச அந்த பைய தான
ஆமா ஆமா அதே அவுங்ளேதா
ம் சரி ஓகே ஓகே எ வேல பண்றாங்களா அவுங்க
ஆமா அப்பத்துலருந்து வேலைக்கு தா போய்ட்ருக்காங்க
என்ன வேல
இந்த இது இருக்குல்ல விண்டோல்லா இன்டீரியர் வேல நெனக்கிற இன்டீரியர் வேல வந் இது இவங் இந்த இந்த சப்பியா இருப்பால்ல அவங்க ஆளு இவ வந்து விண்டோ அந்த மாரியெல்லா
ஓ பி வி சி
ம் பி வி சி நெனக்கிற
ம் ஓகே ஓகே சேரி சேரி தெரில ம்ஹூ அப்டி நீ என்ன வேலைக்கெல்லா போவியா
நா வேலைக்கா தெரில
ஆ ஆ
இப்பவே இன்னைக்கு என்ன ஆச்சி இப்பவே எல்லா பொண்ணுகிட்டல்லா ஃபோன் பண்றா அவ
அய்யய்யோ
ஏ கேக்குற
அடுத்து ஓங் கல்யாணத்துக்கு தா வர்ணுமா
அ அப்டியெல்லா இல்ல அப்டிய எல்லா எங்க வீட்லல்லா பண்ணமாட்டாங்க ஒருமார மதர் சாலா இருக் காங்க ஒரு உஸ்தாபி அவுங்க வந்து ஃபோன் பண்ணி என்னமோ உங்க புள்ள என்ன பண்றா என்ன பாத்தா காலேஜ்ல முடிச்சிட்டு இருக்கற மாரி இருக்காம என்ன பாத்தா அப்டியா இருக்கு
அஞ்சாது படிக்கிற புள்ள மார்ருக்
ஏ அப்டிதா நானு காலேஜ் போறேன்னா வே நம்ப மாட்டிறா காலேஜ்ஜா நீயா அப்டிங்கறாங்க
ஆ
என்ன பாத்தா அப்டி இருக்கா அப்றோ இன்னைக்கு ஷால் எடுக்க போனோ
ஆ
அங்கையு அப்டிதா ஒருத்தங்க ஒரு பாட்டி என்ன பண்ற படிக்கிறியா அப்டின்ட்டுல்லா இருந்தா
ஓ
இது ஜெர்சி ஜாப் எடுக்க போனே ம் ஆமா ஒ உனக்கு அப்டி எதா வந்துச்சா
அதெல்லா நம்ம எங்க அம்மா பலமா பதில் குடுப்பாங்க
ஏ
எம் புள்ளையெல்லா படிச்சி வேலைக் போணு பக்கா பதில் அனால அதுக்கெல்லா பயப்பட வேண்டா எங்க வீட்ல எல்லா சில் தா கண்டிப்பா வேலைக்கு போவே வேலைக் போய் ஓரளவுக்கு கண்டிப்பா ஒரு பொஷ்ஷன்க்கு வரணு அதுக்கப்பறந்தா
ஆ
வேலைக்கு போயிட்டு நம்மளுக்குன்னு எதோ சேத்தி வெய்க்கணும் நெறைய கனவுகள் உண்டு
ஓ அப்டி நீ ஒரு புள்ள கூட பஸ் ஸ்டாண்டுக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் பஸ்த் பஸ்க்கு போவியல்ல பஸ் ஸாண்ட்ங்கிற பாரு
ஆமா
அ அவுக் அவுளுக்கு அப்பல் டுவெல்த் படிக்கும்போது என்னமோ பாத்துட்ருந்தாங்க
ஆமா தெரியு தெரியு எனக்கு அவ ஃபோட்டோலா அனுப்புவ மாப்புள ஃபோட்டோ
என்னாச்சி இப்போ
ஏ அவுங்க வீட்ல வந்துட்டு ஒரு ஒழப்பல்லா பண்ணிட்ருக்காங்க இப்போ ஒழப்பு ஒழப்புன்னு ஒழப்பிட்ரு க்கா ஆம்மா இப்போ போய் ஆலிமா க்ளாஸ் சேத்தி உட்டா அவ ஆலிமா க்ளாஸ் போயிட்ருக்கா
போயிட்ருக்காளா ம் ஓ
அனால அவளுக்கு நா கூப்பறதில்ல எனக்கென்னன்னா அவ அவகிட்ட நா டென்துல பேசினா எனக் பாண்ட் வர மாட்டிக்கேனா அவுங் வீட் ல கால் பண்ணுவாளே எப்போமே அவள சுத்தி ஆள் இருந்துட்டே இருப்பாங்க எதுமே பேச முடியாது அவளே பய்ந்து பய்ந்து பேசுற மாரி இருக்குமா அத்னால் அந்தளவுக்கு அந்த பாண்ட் வரமாட்டுது
ம் இன்னி ஒரு புள்ள இரு ப்பால உங்க பெஞ்சுக்கு முன்னாடி பெஞ்சுலா கொஞ்சோ ஒல்லியா
ஒல்லியா யாரு
அவ கசின் கூட ரெண்டு வேர் படிச்சாங்க ஒரே க்ள ம் அவ கூடல்லா அவ நீயு அவளுந்தான போனீங்க அன்னிக்கி நெ க்காஃப் போட்ட பிளேட்டு ம்
அவல்லா எப்பவ்மே பேசுவா அவுங் வீ அவுங் வீட்லல்லா அவல்லா மொட்டமாடிக் வந்துருவா அதெல்லா பிரச்சனையில்ல அவ கூட பேசுமோதெல்லா அ சொல்ல போனா இரு க்குல்ல நானு அந்த பொண்ணு நேர்ல பேசவே மாட்டோ எனு எனக்கு அவளுக்கு நேர்ல ஆகவே ஆகாது ஸ்கூல்ல நாங்க டெய்லியு பால் பாப்போல்ல டென்த்து படிக்கும்போது அப்பிடிதா இது ஸ்கூல்ல டெய்லியு பாப்போல்ல நைட்டு வீட்டுக் வந் தா ஃபோன் பண்ணுவா
ஏ அப்பிடி
அவளுக்கு எனக்கு அப்டிதா நேர்ல பேஸ்னாலே சண்டை ஆய்ரு
என்ன சண்டையாகு அவ சண்டல்லா போடுவாளா
ஓ வாய் புடுங்கிருவா எங்கிட்ட டக்குனு எதோ புடிச் திட் டீர்வே அதுனால எனக் நேர்ல அவுளுக் எனக் ஆகவே ஆகாது ஃபோன்ல தா பேசுவோ
ஏ
அது அப்பிடிதா
ம் சண்டைலா போடுவாளா நா பாத்ததே இல்ல
டக்குனு அவ சண்ட போட்றன்னா எதுமே பேச மாட்டா அமைதியா இருந்துருவா ம் ம் ம் ம் அவ மூஞ்சி பாத்தாலே தெரிஞ்சிரு அவ கோவ்மா இருக்கானு டக்கு எங்க ரெண்டு பேத்துக் கருத் து வேறுபாடு வந்துரு மூஞ்சிய பாத்தாலே அதா சொல்லுவா டி உ மொகறய பாத்தாலே பேஸ் தோண மாட்டிக்கிதுடி ஃபோன் பண்றீம்பா
ஹ்ஹ்
அதுனால ஃபோன்ல மட்டுந்தா அ அவுங் வீட்லோட சொல்லுவாங்க அப்டி இப்டி ஸ்கூல்ல இவ்ளோ நேரோ அங்கருக்கீங்க எதுக் குடி வீட்டுக் வந்து பேசறீங்க வீட்டுக் வந்து ஒரு மண் நேரோ பேசுவோ அதா அலும்பாருக்கு
ம் நா இப்ப அவுங்க கூடல்லா டச்லே இல்ல
ஆ
ம்
பெர்சா ஆ ஆ அதா ஆ
எதாத் கேப்ப எங்கடி அப்டின் கேப்ப அவ்ள தா
ஓ சேரி சேரி எனக் எப்டி தெரியுமா எனக்கு யாரா கால் பண்ணாங்ன் வெச்சுக்கோயே பத்து மண் நேரங்கூடி பேசுவே வாய் வந்துட்டே இருக்கு ஆனா யாரு கூப்பட்ணு எனக்கு அப்பிடி அந்த மார் நல்லா பேசுவே ஆ கசின்ஸ் கூடல்லா வெளிய போவயா கசின்ஸ் இருக்காங்ளா அலோ ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ